ஆஹ் வணங்க எப்டி இருக்கீங்க
ம் நல்லாயிருக்கேங்க நீங்கள் எப்டி இருக்கீங்க
உம் நல்லாருக்கேன்
சாப்டாச்சா
உம் இம்ப சாப்பிட்டீங்களா
ம் சாப்டாச்சுங்க
ஆஹ் சரி
ம்
அப்புறம் உங்க சின்ன வயசுல ஏதாவது நடந்த ஃபண்னி மூமெண்ட்ஸ் ஹாப்பி மூமெண்ட்ஸ் ஏதாவது இருக்குன்னா
அப்டி எனக்கு ஒன்னும் ஞாபகம் இல்லை ஆனா வந்து நிறைய விளாடுவோம் ஜாலியா
ஆஹ் உம்
எப்பயுமே ஜாலியாவே இருப்போம் இந்த அப்புறொ இந்த மால போட் ட்டு சீசன் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்
ஆஹா
அப்பல்லாம் வந்து நறைய எடம் சுத்தி பாப்போம்ல
ஆமா ஆமா அப்டி ஒரு மாரி போய்ட்டு
து ஆ கடலுக்கு பொள்ளாச்சி இந்த மாரி நறையா எடத்துக்கு போனோம்
ஆஹா ஓகே ஓகேங்க
அதே மாரி எங்க நீ ஒன்னா நாங்க காட்டுக்கு போயிடுவோம் எங்க அம்மாவோட அம்மா காட்டுக்க அங்க பத்து பேர் இருக்காங்க நல்லா ஜாலியா விளாடுவோம் இந்த ஓடையில கல்லெல்லாம் வச்சுக்கிட்டு வீடு கட்டிக்கிட்டு ஹோட்டல் கடன்போம் ஊஞ்சல் கட்டி அதுல படுத்துப்போம்
உம் உம்
சாப்பாட்ல்லாம் இங்கேயே போட்டு வந்து சாப்ட்டு நெல்லிக்காய ம் கெணத்துக்கு பக்கத்துலயே நெல்லிக் கா இருக்கும் அதெல்லாம் படிச்சுட்டு வந்து சின்ன சின்ன ஆ ஆ அந்த மாரிலாம் கு
ஆ அதேதா அதேதா
இந்த மாரிலாம் செஞ்சிருக்கோம் அப்புறம் நெல்லிக்கானா கட் பண்ணி உப்பு மொளகா தூள் போட்டு
ஆ ஊற வச்சு ஆமா ஆமா உம்
செம்மையா இருக்கும் அதெல்லாம் பண்ணுவோம் பீடா கொய்யா இலையில பீடா மாரி செஞ்சு சாப்டுவோம்
ஆ அது நல்லது ஆமா ஆமா ம் இப்ப கூட அந்த கொய்யா எலையே நல்லது
அதான் அந்த வயசுல்லாம் நனைச்சா இப்போ ஏண்டா வளந்தோம்
ஆமா ஆமா அதேதா
அப்போல்லாம் ஒன்னுமே தெரியாதுல்ல நமக்
ம் கண்டிப்பா அப்போ இருந்த அனுபவம் வேற இப்ப இருக்கிறது வேற உம்
அப்பல்லாம் ஒரு எந்த ஒரு யோசனையுமே இல்லாம நமக்கு வந்து விளாட் இதுதா இதுதா நம்மளோடைய இது அப்டின்ற மாரி மாரி ப்ரெண்ட்ஸ் ஃபேம் அப்பா அம்மா இவ்வளோதான் இருந்துச்சு
ஆமா இப்போ மீம்ஸ் பாக்குறீங்களா கொழந்தைங்களுக்கு சாப்புறே தூங்குறே எழ்றே அழ்றே சாப்புறே துன்றே எழ்றே இது மட்டும்தா எனக்கு வேல வேலைக்கு போற வேல இல்ல காச பத்தி பயோ இல்ல செலவு பத்தி பயோ இல்ல அப்டின் போடுவாங்க
அதா அந்த மாரி
ஆமா
ஒடு புடிக்கவே இல்ல ஒரு மாரி நமக்கு அந்த வயசுலலாம் கஷ்டம்னா என்னன் தெரியாது யாராச்சு ஒருத்தி இங்க இருந்து பண்ணாங்கனா இப்போ ஏதாச்சு ஒருத் திங்க யாராது ஒருத்திங்க ஒரு சின்ன விஷயம் சொன்னா கூட ஒரு மாரி நம மனசுக்
ஆமா ஆமா அந்த மெச்சூரிட்டி வந்துருச்சு நமக் கு எல்லாருமே
இப் மின்னெல்லாம் இப்போ ஒரு குறிப்பிட்ட வயசுல கூட எனக்கு ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கணும்னா ஓரளவுக்கு பிடிக்கும் ஆனா இப்பல்லாம் வந்து ஒருத்திங்க வந்து நம்ம கிட்ட பேசினாங்கனாலே பட் எடுக்கவே மாட்டா எடுக்கவே மாட்ட நானு புடிக்க மாட்டேகி து அப்பனா வந் செரி பிரெண்ட்ஸ் என்ன பண்ற அப்டி இப்படியான்ட்டு நம்ம பேசிக்கிட்டே இருப்போ இப்பலா இல்லவே இல்ல எங்கக்கா போன் பண்ணுவா
ஏ நம்ம வீட்ல அம்மாங்களப் பத்தி யா ரிலேஷன் கால் பண்ணுவாங்க இதுல நைசா நம்ம தல்ல மாட்டி உட்டு போயிடுவாங்க ஏ யாம்பாப்
அதா ஆமா எங்க அத்த அப்படிதா பேசிக்கிட்டே இருப்பாங்க என்னடா பண்ற சாப் டி அம்மு என்ன பண்ண படிச்சியே காலேஜ்லா போனியா ஸ்கூல்லா போனியா அப்படின்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க அவங்ககிட்ட பேசியே அவங்கள அருவ போட்டாங்கன்னா அடுத் நம்மள மாட்டி உடணு அப்படின்ட்டு அப்பாவு செரி அம்மாவு செரி எங்ககிட்ட குடுத்துருவாங்க
மாட்டி விட்டு இருக்கு ஆமா நம்ம பசங்கிட்ட மாட்டிட்டு உங்களுக்கு தெரியாதா அ
அந்த சைகை காமிச்சாலு இது பண்ணுவாங்க பேசு அப்படின்னு பேசலா பேசலா பேசிக்கிட்டே இருப்பாங்க நா பேசிட்டு இருக்கும் போது செரித்த எனக்கு வெ எனக்கு ஹோம் ஒர்க் இருக்கு நா எழுத போறேத நா நா நாளைக்கு பண்றப்பா அப்படினு வச்சிடுவ
ஆ அதுதா நமக்கு வேற வழி கெடையாது அதுதா எஸ்கேப் ஆகறதுக்கு ம் அது இப்பல்லா வேற வீடியோ காலற வந்துச்சி
ஆமா
நம்ம மூஞ்ச எந்த ஆக்ஷ்னும் பண்ண முடியாது
ஆமா
நார்மல் கால்னா கூட எங்க அம்மாவ திட்டிடா ஆச்சி பேசிட்டுந் இது பண்ணிடுவே இப்பயாச்சு நானே ஊருக்கு வரே அப்பயு என்ன புடிச்சு மாட்டி விட்டுருவாங்களா அது வீடியோ கால் வரையா ஐயோ கடவுளே இந்த வாட்டி ஆக்ஷ்ன்லா பண்ணிருந்த வீடியோ கட் பண்ணிட்டு அப்பறமாதா எல்லா எடுத்துட்டு ஆ சொல்லுங்க எப்டி இருக்கீங்க என்ன பண்றீங்க அப்படின்ற அப்பதா பேசறதே என்னா பண்றது பேசிதா ஆகனு பேசிறது
அது ஒரு இதா அதே மாற்தா அவங்களோட ஹஸ்பண்டு அப்படித்தா பண்ணுவாங்க பே பேசிட்டே இருப்பாங்க
ம்
டென்சனா ஆகு அம்மாக்கு அம்மாக்குல்லா வந்து எப்பயுமே செரி ஒரு ரெண்டு வார்த்த என்ன பண்ற சாப்ட்டியா அதோட நிறுத்திக்கணு இந்த மாறி கொழ கொழ கொழ கொழனு பேசிட்டு இருந்தா டென்சன் ஆயிரு அம்மா
ஆமா அது இன்னொன்னு என்னன்னா புடிச்சவங்கன்னா
அ ஆ அம் மா நானு அப்டிதா என்னோட புடிச்சவங்கன்னா நா எவ்வளோ நேரோ வேணா பேசுவே
அதேதா அதேதா அது இ இதுவே புடிக்காதவங்கன்னா என்ன பேசுவேனே தெரியாது
என்ன பேசுற ஆமா அவுங்ககிட்டனா எல்லாருமே எல்லாமே சொல்லுவோ இப்ப இன் என்ன நடந்து ச்சு என்ன சொல்லுங்க இப்டி தும்முனேனு கூட சொல்லிருவே நாலா ஆனா வந் து ஓரளவுக்கு இருக்கவிங்கிட்ட என்ன பேசுறதுன்னு நமக்கு தெரியமாட்டிக்
தெரியாது ஆமா அது இவ்வளோதா லிமிட் அவ்வளோதா நம் மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயி ஐயோ இவங்களா என்னடா பேசறது அப்டின்ட்டு
ம் அம்மாலா எனக்குமே ஃபோன் பண்ணாலுமே செரி என்னா பண்ற சாப் டியு எனக்கு காலேஜில இருக்கமோது கூட எ எதாச்சி சாப்ட்டியானு கேட்டா கூட ஒடனே வச்சிருவாங்க செரி வையு அப்டின்ட்டு நா எனக்கு நம்ம கட் பண்றது அவுங்க கட் பண்ணாங்கனா டென்ஷன் ஆயிருவே திரும்ப ஃபோன் பண்ணி எதுக்குமா வச்ச அதுக்காட்டி ஒனக்கு என்னமா அவசரோ அப்டின்பே
இங்க செரிங்கிளா ஒரு ரீல் எதோ ஒரு படத் துல தா இந்த சீன் பாத்தே ம் கால் ஆ அது ஒரு ஷாட்ஸ்னு நெனக்கிறே யூடியூப்ல ஆ கட் பண்ணி வெய் அப்டின்னா டக்குன்னு வச்சிருவால்ல வெச்சிரு அந்த பொண்ணு அதுக்கப்புறோ நீ எப்டி கட் பண்ணலா கால் அட்டன் பண்ட்டு நீ எப்டி கட் நாந்தான கட் பண்ணனுன்ட்டு அவன் கட் பண்ணி வப்பான் அவுங்க மாத்தி மாத்தி சண்ட போட்டுட்டு ஓ அந்த மேரி காமெடியா இருக்கும்
ஆமா அதேமாரி ஏ ஃப்ரெண்ட்டுட்ட நா அப்டிதா பண்ணுவே ஆ ஃபஸ்ட்டு நா கால் பண்ணனா வச்சிக்கோ எப்பயுமே அவளே கால் பண்ணாலு செரி நானே கால் பண்ணாலு செரி நான்தா கட் பண்ணணு எனக்கு முன்னாடி கட் பண்ண அவுங்க என் எனக்கு அவ முன்னாடி அவுங்க கட் பண்ணா கூட நா திருப்ப ஃபோன் பண்ணி ஏ
ம்
கொசரோ நா கட் பண்ண மாட்டனா அப்டி ட்டு ஆ செரி பாயின்ட்டு அப்புறோ ஒரு வாட்டி பண்ணிட்டோ கால் கட் பண்ணுவ அதுக்குன்னு அவுங்க நேர கொஞ்ச நேரோ நிப்பேவி நி நிப்பாங்க கட் பண்ணு நா கட் பண்ணா நீ திருப்ப பண்ணுவடி கட் பண்ணுடி அப்டின்
ஆனா இப்பல்லா இதுல வேற மேனஸ்ஸா கால் கட் பண்றதுல வேற ஆ அது காலு பேசிட்டே இருப்பாங்கலா ஓக்கேங்க பாயின் சொல்லி ட்டு அவுங்க வெயிட் பண்ணுவாங்களா நம்ப கட் பண்ணுவோன்ட்டு
அதா
நம்ப எதனா வேலையா இருக்கட்டு அப்டே உட் ட்டு கத்திட்டு இருந்தோனா எல்லாத்தையு கேட்டு ஒக்காந்துட்டுருக்காங்க இதுக்கு பேரு மேனஸா இருந்தா கேட்டு திட் கேட்டு கேட்டு ஒரு தடவ உட்ட அட பாவிகளா அப்டின்ட்டு சேரி யார் பேசனா நம்ப ரெகாட் பண்ண வே எல்லாத்தையு நா கட் பண்ணி வச்சிடுவே எப்பயுமே ஒரு பெரியவங்க அது இத்தனைக்கும் வேற ஒருத்தவங்க இப்டி சொன்னது என்னோட ஃபிரண்டு இவங்க இத்தனைக்கும் எங்கள விட படிச்சவங்க எங்க ஸ்டாஃபு அவுங்களே நா போயிட்டு கேக்கற ஒரு தடவ ஏங்க மேம் நீங்க கால் கட் பண்றது நீங்க பண்ணி ஸ்டாப்ப அப்டியே ஸ்டாப் ஆயிடுது நாந்தா கட் பண்ணு எப்பயுமே அது வந்து மேனஸ் இல்லங்க ஆ டக்குன்லாம் கட் செய்க கூடாது கொஞ்ச நேரம் இருந்து அவங்க கட் பண்றாங்கலான் பாத்துட்டு அவுங்க பொறுமைய சொன்ன என் ஃபிரண்டு ஒருத்தி சொன்னா பாரு ரொம்ப டென்ஷன் ஆச்சி எனக்கு ச்சீ போடி இது பேர் மேனஸாடி உக்காந்து கேட்டு இருந்துட்டு என்ன மேனஸ் வந்து கத அடிச்சிட்டு இருக்கியா திட்டி விட்ட நானு
ம்
எங்க பாட்டி தாத்தவும் ஸ்மார்ட் ஃபோன்தா யூஸ் பண்ணு
ஆ ஆ ஆ
அவங்களு அப்டியேதா ஏதாச்சும் கால் பண்ணுவாங்க அ
ம்
ஒரு சில டைம் மறந்துருவாங்க அத அப்டிதா ஒருத்தர ஒன் ஹவர் கிட்ட அப்டியே விட்டுருக்காங்க நா இயரிங் போன்ல பேசிட்டு நானு அப்டியே விட்டுட கட் பண்ணாம செரி அவங்க பெரியங்களாச்சி நம்ம எப்டி கட் முடியு நா அப்டியே விட்டுட்டே பாத்தா கால் போயிட்டே இருக்கு அவங்க அங்க பேசிட்டே இருக்காங்க அவங்க பாட்டுக்கிட்டு என்ன என்னமோ பேசறாங்க ஒண்ணுமே புரியல அது வாய்ஸ் கிளியராவு கேக்கல அவங்கதா சீரியல் பைத்தியோ இல்ல நாடகோ தெளிவா கேக்குது டிவில
ஆ
அவ்ளோ நேரோ போயிட்டு இருக்கு அவங்களு அத நோட் பண்ணக்கானு அப்புறந்தா செரி என்னடா இது சார்ஜ எதுவு போயிட போதுன்ட்டு நா கட் பண்ணி வெச்சே அந்த அளவுக்கு போன்ல அவளோ இதுவா இருக்காங்க
அதா
ம்
எங்க அக்காலா போன் பண்ணு போன் பண்ணா ஒரு வாட்டி பண்ணி எடுக்கல அப்டின்னா விட்றனு
ம் ம்
அடுச்சுக்கிட்டே இருக்கு எனக்கு டென்ஷனா ஆகு
பிஸியா
ஆமா நா அப்போனாதா பாத்தரோ வெளக்கிட் இருப்பன் அம்மா வேலைக் போய்ட்டாங்கன்னா பாத்திரோ வெளக்கிட்டு இருப்ப போன் பண்ணுமா செரி சுதா அக்கா தானே எப்ப வேணாலும் பேசிக்கலா அப்டின்ட்டு நா போயிடுவ உடாம பண்ணு ஏனா கையில சோப்பு திருப்ப கழுவிட்டு வந்து போன் கையெல்லா தொடைச்சிட்டு போன் எடுக்கனு அதனால என்ன பண்ண சரி நம்ம முடிச்சட்டு இது பண்ணிக்கலா பண்ணிக்கலா பண்ணி பேசிக்கலானா பண்ணிக்கிட்டே இருக்கு
ம் அதுவு இப்ப வரப்ப போன் எல்லா ஸ்பீக்கர்ல வெச்சு கூட பேச முடியல கிட்ட இருக்கணு ஸ்பீக்கர் வெச்சாலு தூரமா இருந்துச்சுன்னா வாய்ஸ் வர்ல வாய்ஸ் வர்ல சொ
வாய்ஸ் வர்ல ஆமா
அது வேற நம்ம வேற கையில வெச்சுக்கிட்டே
அதா அப்புறம் உடாம் பண்ணிட்டே இருந்துச்சி அப்பதா அட்டன் பண்ணி ஏ கா அப்டின்ன என்ன பண்ற அப்டிங்குது செம்ம டென்ஷன் ஆயிடுச்சி என்ன போன் பண்ணா கூட எடுக்க மாட்டிங்கிறா
ஆ நீங்க சொல்ற ஒருவ்வொரு இன்சிடென்ட்டு வந்து சீரிஸ் வற காமெடி சாப்ட்டே இருக்குமா ஒரு பொண்ணு அவங்க லவ்வர் கால் பண்ணி கேக்குவா சா ஏ போன் இப்ப நம்ம இந்த மாரி என்ன பண்ணிட்டு இருக்கே அப்டின்னு சாப்ட்டியா அப்டின் அட பாவி மனுஷா சாப்பிற்ற பொண்ண கால் பீச வர வெச்சுட்டு சாப்ட்டியான்னு கேக்குறியா அந் இந்த மாரி இருக்கு
அதா அப்டின்னுச்சுகா நா பாத்தரோ வெளகிட்டு இருக்கேங்கா அப்டின்னே கடைக் கடைக்கு வரியியாமா அப்பின்னுட்டு இல்லக்கா அந்த வேல அவங்க கூட போனோம்னா ஒரு கடைக்கு போலாம்பாாங்க ஒவ்வொரு கடைக்கு ஏறி ஏறி ஏறி
ஆ
அப்பதா பொருள் இது வாங்கலா அது வாங்கலா ஆமா
அ, ம்
எனக்கு புடிக்கவே புடிக்காது
ம்
அப்புறமே இல்லக்கா நா வரல வெயில் அதிகமா இருக்குக்கா என்ன அது ஒரு வெயிலு த இல்லக்கா எனக்கு ஏற்கனவே தலவலி என்ன டாக்டர் வந்து வெயில்ல நட கூடாதுன்னு சொல்லிருக்காங்க அப்டின்ருவே சேரின்ட்டு வச்சிருவாங் நீயு வா நா கூப்ட்டா மட்டு நீ எங்கேயுமே வரமாட்ட
ஆ சோ ஓகே ஓகே
ஆ
அப்டிதா நானு எங்கன்னா ஆஃபர் போட்டாலே நா அங்க போயிடுவ ஏ பச ங்க சொல்லுவாங்க மா நீ சின்சான் ஓட அம்மா மிஸ்சி மாரியே பண்றம்மா அதா நீனு ஆஃபர் ஆஃபர்ன்னு போறம்மா ஆ ஃபர் ஆஃபர்னு போறம்மா என்னாடி பண்றது இப் பட்ஜெட்டுக்கு அப்டி வாங்குனாதான்டி அப்டின்னுவ நானு
ம் நானு சின்சான்னா ரொம்ப அடிக்ட்டடு அதே
நானு ஆ ஆ நா வந்து மோட்டு பட்டுலு நிஞ்சா ஹட்டோரிலா பாப்பே
ஆ
எங்க ஏஜ்ல அதுதா ஃபேமஸ்
ம், இதா இப்போ வந்து சின்சான்
ஆ ஆமா இப்ப பொறக்கற பொறந்த கொழந்த கூட சின்சான்தா
ஆமா
ம்
நா பாத்து பாத்து எங்க அண்ண ப எங்க அண்ண பசங்களுக்கு பழகி விட்டுட்ட அவங்க அப்டிதா வெளாட வெளாடும்போது என்னமா பண்ணுவாங்க ஒருத்திங்க வந்து மிஸ்சியா எடுத்துப்பாங்க ஒருத்திங்க வந்து சின்சானா எடுத்துப் பாங்க எடுத்துக்கிட்டு நா ஆமா நா ஷாப்பிங் போயிட்டு வரே அப்டின்ட்டு ஷீரோ சின்சான் ஷீரோக்கு சாப்பாடு வையி
அ, ஓ
அப்டின்ட்டு வெளாண்டுட்டு இருக்குங்க எனக்கு சிரியா சிரிப்ப ஏன்னா அந்த கொழந்தைங்களுக்கு அப் அப்டி இந்த மனப்பாட பண்ணி சொல்லுதுங்கல்ல
ஆமா மா செரிங்க நம்ம இன்னொரு கால்ல பேசலாங்ளா அ ஓகே